அவ யாருடி
ஹலோ வணக் தோழி கேக்குது தோழி சொல்லுங்க
சாப்பிட்டிங்களா தோழி
ஆ சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்பிட்டீங்களா நா வந்து தோசை பருப்பு முட்டை நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நான் வந்து இத இட்லியும் கறியும்
சேரி என்ன கறி தோழி
மட்டன் கறி தோழி
சேரி சேரி மட்டன்ல்லா சாப்பிடுவீங்களா நல்லா நான் மட்டன் சாப்பிட்டுறதுல்ல தோழி பீஃபும் சிக்கனும் சாப்பிடுவே தோழி
சேரி தோழி சேரி சேரி மட்டன் ஏன் புடிக்காது தோழி
அது வந்து எனக்கு வந்து ஆடுனாலே ரொம்ப பிடிக்கும் தோழி அப்போ ஒரு டைம் வந்து நான் வளத்த ஆ
அப்ப நா வேனா ஆடிகாட்டட்டுமா தோழி
ம். ஆடுங்க தோழி நல்ல காமெடி தோழி
சேரி சேரி ஆ ஆ ஆ
ம் நான் வளத்துன ஆட வெட்டிட்டாங்க தோழி அதா அதன் அதுலயிருந்துதா பாத்ததுலருந்தே எனக்கு வந்து அடுத்து ஆடு சாப்பிட விருப்ப இல்லாம நான் சாப்பிடட்றத நிப்பாட்டிட்டேன் தோழி
அப்படியா தோழி அய்யோ கஷ்டமாருக்குது ரொம்ப கேட்கவே ம்
ஆமா தோழி உங்களுக்கு இந்த மாரி ஏதாச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தோழி நீங்க வளத்துன பெட் ஏதாச்சு காணாம
ஆமா தொழி ஆந்தென்னவ் கிளி வளத்தோ தோழி அதெப் பறந்திருச்சே
ஐயோ எதுனால பறந்துச்சு தோழி
இது வந்து கூண்டு மேல நின்னுச்சி நல்லாதா இருந்துச்சி குட்டிலந்தே வளக்குறோ கூண்டு மேல நின்னுச்சி எங்க அக்கா வந்து ட்ரெஸ் ஒத்துர்ந்தாங்கல்ல அந்த பதட்டத்ல அது பறந்து மரத்து மேல உக்காந்துட்டு திருப் நி வரவே இல்ல
அக்கா என்ன பண்ணாங்க
ட்ரெஸ் இப்படி உதற்னாங்க
ஓகே ஓகே
அந்த இதுல வஸ்த்துல வந்து அது பறந்து மரத்து மேல போய் உக்காந்துச்சு காந்து கூப்ட கூப் ப்டோ வரவே இல ரெண்டாவ் பறந்து போய்ர்ச்சு அது சுவந்த்ரம்மா
சரி சரி தோழி அதாது நிம்மதியா இருக்கட்டுன் தோழி வீட்டுக்குள்ளயே அடஞ்சி
தேலு இருக்கவே முடியாம அதுவு தப்பிடுச்சி தா பறந்து போய்ட்டு
ஓ சரி தோழி எப்புமே அப்படித்தான தோழி எல்லாரை பிரிச்சு விக்கக்கூடாது தோழி
ஆ கண்டிப்பா
கண்டிப்பா தோழி சந்தோஷுமா பறந்துத் ஆடி ஓடி இருக்கும்போ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா உங்குளுக் என்ன நல்லா புத்தி வந்துர்ச்சி அதிசியமா
எப்புமே அப்படிதான் தோழி நல்ல புத்தி தான் தோழி எனக்கு அது யாருக்கு புரிய மாட்டுது தோழி
அப்படியா தோழி நாளைக்கி காலேஜ் போறீங்ளா தோழி
ஆமா தோழி கண்டிப்பா போவேன் தோழி திங்ககழம நாளே
சேவை தோழி ஆமா தோழி ஆமாமா
காட்டு வாசமா ருந்தா தோழி
ஒரு வேள வரமாட்டே தோழி ஏன்னா அக்காக்கு நாளைக்கு நாப்பது பாப்போ வந்துருவே ஆனா மோஸ்ட்டா தோழி
சேரி தோழி செரி தோழி லீவு எடுங்கலா தோழி நாப்பத் அணிக்கி லீவ் எடுக்காம வேற என்னிக்கு தோழி லீவ் எடுக் கொவன்ய
துழி நாளைக்கு வந்துட்டு அதுக்கப்றோ ஃப்ரைடே இல்லாட்டி அடுத்த மண்டே லீவ் எடுக்லாமான் பாக்றே ஆஹ என் அக்கா வந்து அவங்க மாமியார் வீட்டுக்ல் மூண் நாள் போறாங்க அப்பா நானு கூடப் போணுன் அங்க கேக்குறாங்க
சரி சரி தோழி மூணு மாச இங்க இருக்கண்டிதான தோழி
இல்ல மூண் நாள் வந்து அங் இருந்துட்டு வந்துருவாங்க
சேரி சேரி தோழி அவுங்ளு அங்க ஒத்தைக் இருக்றாங்களா கூட யாரு இல்லையா நேத்து பேஸ்னே தோழி
அப்படியா
ஆமா தோழி அவங்களுடைய அ அண்ணன் பிள்ள கூட வரது இல்லன்னு சொல்லி சொன்னாங்க தோழி அண்ண பிள்ள எல்லா தோழி எதோ மட் சா பிள்ளைலா சம்திங் எதோ பக்கத் வீட்ல தோழி அந்த பிள்ளைள் கூட கொஞ்சு நாள் வந்து படுத்துச்சா தோழி அது கப்றவ் ஆ அப்பா வந்து படிக்குது அந்த பிள்ளைள் பத்தாந்க்ளாஸ் படிக்குது இப்லாம்போய் படுக்கு அத் அப்டி சொல்ட்டாங்ளா தோழி அது கொஞ்சும் மனசு கஷ்டமாய் தோழி எனக்கே கேட்க கஷ்டமா இருந்துச்சு தோழி
ஆமா தோழி பத்தா கிளாஸ் படிக்கனாச்சு எங்கனாலு படிக்கலாமே தோழி
ஆமா தோழி தனியா தான தோழி இருக்காங்க ஒரு வயசானவங்க இல்லன்னு சொல்லி படுத்திருக்காங்க தோழிரெண்டு நாளு கூட தொணைக்கு இருந்திருக்கலாம்ல தோழி அதெல்லா தோழி கஷ்டமாதா இருக்கு என்ன செய்யறதுக்கு
ஆமா தோழி இந்த உலக
நீங்க பத்தா கிளாஸ் எப்டி தோழி படிச்சீங்க
வாயால கண்ணால அந்த மாரிதா
அது தெரியும் தோழி நானு அந்த மாரி தா தோழி படிச் ச்ச அப்டி இல்ல தோழி நல்லா படிச்சீங்களா இல்ல வெளையாட்டாவே வி விட்டுடிங்களாவே
இல்ல தோழி விளாட்டா இருந்துட்டனால மார்க் கொரவாயிடுச்சு
செரி செரி தோழி பாஸ் ஆயிட்டீங்கல்ல அது போதும் நானு அப்டிதா தோழி படிக்கிறதே இல்ல தோழி டிப்ரஷன் ஸ்டேஜ் தோழி அந்த ஸ்டேஜ் சூசைட் எல்லா பண்ணிடுவேன் அப்டின்னு சொல்லி அந்த ஒரு நெலைமையில இருந்தே தோழி
ஏன் தோழி
எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ரெண்ட் இருந்தா தோழி அவ என்னவாயிட்டானா ஒரு கேங்கா தா இருப்போம் அப்ப எனக்கு அவளுக்கு ரொம்ப புடிக்கும் என்ன எனக்குமே புடிக்கும் தோழி ஆனா என்னன்னா அவ வேற யாரிட்டையு பேச கூடாது நீ என்ட்ட மட்டும் தா பேசணும் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா தோழி நா எ நா எல்லார்டையுமே பேசுவே சிரிச்சுட்டே இருப்பே தோழி அப்ப என்ன அவளுக்கு அது புடிக்காம பேசாமே இருந்தா தோழி
அ
பாதிப் சொல்லி இப்ப நான் அழுதுட்டே இருக்றேன் அத பாத்து எ கேங்கோட புள்ள அவளிட்ட பேசனும்னு சொல்லி அழுரதா இருந்தா எங்க பேசாத சொல்லி போயிட்டாங்க தோழி
அப்ப நா ரொம்ப டிப்ரஷ ஆயி ஸ்கூல்ல இருந்து மாறணு அப்டின்னு சொல்லி சூசைட் எல்லா பண்ணிடுவே எங்க வீட்டுல சொல்லி அழுதுக்கிட்டே இருப்பே தோழி எப்பவுமே அதனால என்னோட மார்க்குமே ரொம்ப பெருசு தோழி அ அ ஒ
அம்மா
ஆட்டு
அ கேக்குதா தோழி
அ கேக்குது தோழி
என்ன சொல்லுங்க என்ன தோழி
சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க படுத்தாச்சா தோழி தூங்குறது
ஆமா தோழி படுத்தாச்சு டைம் ஆச்சுல தோழி படுக்க வேண்டாமா அறிவில்லையா தோழி
தோழி நாங்களுமே படுத்தாச்சு தா தோழி
அப்படியா சேரி தோழி
அறிவு எக்ஸ்ட்ராவா இருக்கு ஏ தோழி
ஏந் தோழி அதுக்கு இப்டி கேக்குறீங்க
இல்ல எப்ப ச்சி வந்த போல பேசறீங்ளா தோழி நேர்த்து தூங்கோணு அந்த மாரி எல்லா அதா கேட்டே தோழி
காலேஜ் போவந்தா தோழி அதா
செரி செரி தோழி நல்ல புத்தி வந்துருச்சி இனிமே நல்ல வாழ்க்க தா
ஆ அதாந் தோழி
ம்
அது யார் தோழி பின்னாடி சிரிக்கிறது நீங்களா
தோழி ரீல்ஸ் ஓடுது தோழி சைட்ல அக்கா நா சிரிக்கிறது இப்டியா தோழி இருக்கு ஆமா தோழி அவுங்க இருக்குறாங்க தோழி
எல்லாரு இருக்காங்களா தோழி நெறைய பேரு
இல்ல தோழி இல்ல தோழி எல்லார்மே இன்னக்கிதா தோழி கெளம்புனாங்க இப்ப நானு எ அக்காவு மட்டு இருக்றோந் தோழி வாரீங்ளா தோழி வீட்டுக்கு ஒரு நாள்
இல்ல தோழி வரல தோழி இன்ஷா அல்லாஹ் பாப்போ அப்பில்லா இல்ல தோழி கால்ல நாட்னா பாப்போந் தோழி கண்டிப்பா வரே தோ
சேரி தோழி சேரி தோழி எங்க வீட்டுக்கு முன்னாடி முள்ள தள்ளி போட்டு முள்ளு தட்டி போட்ருக்கோ தோழி யாரலயு உள்ள வரமுட்ல்ல தோழி அதனால தா நீங்களு வரமாட்டீங்கன் புரியிது தோழி
ஓ அப்படியா தோழி செரி செரி நம்ம மாரி சீ புத் தி உங்களுக்கு தான இருக்குந் தோழி
ஆமா தோழி எனக்கு தா தோழி கீழ் புத்தி தோழி
ஆ
ம்
வேற என்ன தோழி சொல்லுங்க
நீங்க தா சொல்லணு நீங்க தா நெறைய கத வெச்சிருப்பீங்க இ கின் நாள் சண்டேன்னாலே எனக்கு ரொம்ப போர் தாந் தோழி எதோ போச்சி ஆமா இதா கொஞ்ச நேரோ காட்ஸ் வெளாட்னோ தோழி ஒரு ஆறு மணிலேருந்து
ஆ இப்பிடி மக்ரிப்பு நேரோ வெளாடதிங்க தோழி அந்த சேத்தானான வெளாட்ட
இல்ல தோழி யாருக்குமே இங்க கலீல்ல தோழி அதனால அது பிரச்சன இல்ல தோழி
அப்படியா செரி செரி ஆனாலு வெளாடாதீங்க மக்ரிப் நேரோ வீட்டுக்கு
செரி தோழி செரி தோழி இன்னிமே நா அது கடைபிடிக்கிறேன் தோழி நீங்க எல்லா வெளாட் என்ன தோழி கேட்டீங்க
இங்க இங்க நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணு நம்ம நொங்குளுந்து நோ காம ரீசார்ஜ் பண்ணுவோமா அவுங்க அத் த அனுபவிப்பாங்களா
ஆ ஆமா தோழி நெறைய பேர் அப்டிதாந் தோழி இருக் காங்க நீங்களாது இன்னக்கி தா ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க தோழி இவ்ள நாள் பக்கத்து வீட்லருந்து யூஸ் பண்ணத மறக்காதீங்க தோழி
ம் மறக்கல தோழி அதெல்லாம் நா
ம் சேரி தோழி இப்ப என் ப என்ன அதிசயமா ரீசார்ஜ் பண்ட்டீங்க பக்கத்து வீட்ல பாஸ்வேட் மாத்ட்டாங்களா
இல்ல தோழி பாஸ்வோட்லா மாத்தல அவசரமா இது ஓ டி பி ல்லா வேணு தோழி அதுனால அத வந்து இது பண்ட்டே
சேரி தோழி சேரி தோழி
ஆமா தோழி
சேரி தோழி உங்க வீட்ல பா குட்டி பாப்பா தூங்கீர்ச்சா தோழி
இந்தா இருக்காங்க தோழி தூங்கப் போறாங்க தூங் அழுதுட்டே இருக் காங்க தொட்டில்ல போட்டாச்சு
நீங்க வந்து அழுதா உங்கள்ட்டயே தான தோழி இருக்கு நீங்க தூக்கலயா தோழி
ஆ எனக் கொஞ்ச கால் வலிக்கிது அதுனால அவுங்க அம்மா கிட்ட படுத்திருக்காங்க
சேரி சேரி தோழி என்னாச்சு உங்க காலுக் இன்னைக்கி வெய்ட் ஏறிட்டா தோழி
என்ன தோழி ஆ இல்ல தோழி கொஞ்ச நடந்தே அதுனால கால் வலிக்கு
சேரி சேரி தோழி ரெஸ்ட் எடுங்க தோழி நல்லா
ஆ சேரி சேர்
என்ன தோழி ஆபாச வார்த்தைலா பே
அத நா இல்ல தோழி அது எங்க அக்கா அதெல்லா பேச கூடாது
ஆமா தோழி ஆமா அதுதா தோழி நானு சொல்ல வந்தே
சேர்
சேரி தோழி காலேஜ் லைஃப் எப்டி தோழி போது உங்ளுக்கு
காலேஜ் லைஃப் வந்து போது ஃபஸ்ட் இயர் நல்லா ஜாலியா இருந்து சொல் அந்த க்ளாஸ் வந்து அங்க யாருமே இல்ல அவ்ளவா அந்த லேப்ரியன் வந்து அப்படி போயிருச்சி இப்போ வந்து இது ஓ ஓகே தா பேய்ட்ருக் கு ஸ்டாட்டிங் இப்பதா எனக் ஃபஸ்ட் இயர் வந்தப்பதா கொஞ்சோ கவனிக்காம இருப்பாங்க நெனைக்கிறே தோழி
சேரி சேரி தோழி பழகிடு தோழி கொஞ்சோ நாள் தான இரு க் இன்னு இது என்ன தோழி சவுண்டு செரி தோழி இருமல் வந்துரு
ஆ இருமல் தோழி
சேரி சேரி தோழி நீங்க இரும்புங்க தோழி மருந்து சாப்டுங்க தோழி ரெஸ்ட் எடுங்க ஒடம்ப பாத்துக்கோங்க தோழி சேரி தோழி நன்றி தோழி
நேரோ முடியுதுல்ல கே